என்ன அதிசயம் காலைல வந்திருக்கு
பேசலான்ட்ருந்தங்க ரெண்டு நாளாவே சேரி அதா இப்ப கூப்டே ம் வேலைலா முடிஞ்சதுங்ளா
வேலைலா முடிஞ்சதுங்க வீட்டுலல்லாரு
செரி செரி ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்டுலங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க என்ன விசேஷம்
இந்த டூர் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கோங்க அதா செரி அத பத்திதா கூப்பிட்லா செரி முதல்லயே உங்கிட்ட சொல்லி வெக்கலான்ட்டுதா கால் பண்ணே
டூர் போறதுன்னா இப்போ நீங்க ம் நம்ம பெர்சனலா போற மாரிங்களா இல்ல இந்த பஸ் எல்லா போகும்லங்க அந்த மாரி பெரிய லெவல்லீங்களா எப்டி
பெரிய லெவல்ல தாங்க பக்கத்துல ஒரு குரூப் மாரி இது பண்ணிருக்காங்க வண்டி பே கொஞ்ச ஒரு ஒரு இருபது முப்பது பேர் போற மாரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க செரி நாங்களு போலான்ட்ரு கோ செரி நீங்களு அன்னைக்கு சொல்லியிருந்தீங்களா
ம்
அதனாலதா செரி உங்களுக்கு சொல்லி வெப்போ முன்னாடியே அப்டின்னுதா கூப்பிட்டே
அததாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல போறோ வர்றோங்கறதை தாண்டி இந்த டூர்ல போனம்னு வச்சுக்குங்ளே அ ரொம்பவே நல்லார்க்கு ஒர்மாரி ரிலாக்ஸா இருக் கு அந்த ரெண்டு நாளைக்கு நம்மோட அஃபிஷியல் வேலையெல்லா விட்டுட்டு போறோன்னா ரொம்ப நல்லாருக்குங்க ம் நம்ளுக் இந்த மாரி செல்லீங்களா ம் அப்ப நீங்க ஆ ஆமா ஆமாங்க ஆபீஸ் போறதைவ நெனைச்சிட்டு இருக்கப் போறோ வயசானதுக்கு அப்புற இந்த மாரி எங்கேயாவது போனோ வந்தோ அதெலா தா நம்மளுக்கு ஒரு மெமரிஸ்ல இருக்குமாச்சுங்க ம் இயர்லி ஒன்ஸாவது போகலாங்க இந்த மாரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க
ஆ செரி நம்ம திருச்செந்தூர் கன்னியாகுமரின்னு போட்டிருக்காங்க செரி அங்க நல்லா இருக்குங்க
ம் ம் நா இது வரைக்கு திருச்செந்தூர் போனது இல்லீங்க நீங்க போயிருக்கிறீங்களா
அ தம்பி கொழந்தையா இருக்கும் போது போனங்க ஒரு தடவ அங்கயு பிறக செரி அதா போயிட்டு வருவோ கரெக்டா அது நம்ம நம்மளு நெனைச்ச மாரியே அவங்களு சொன்னாங் திருச்செந்தூர் வந்து வருஷத்துல ஒரு தடவயாவது போயிட்டு வறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கடல்ல போய் குளிச்சுட்டுங்க கடல்ல குளிச் சு முருகரை சாமி கும்பிட்டு அ வர்றது ரொம்ப நல்லதுங்க நல்லா இருக்குங்க ரெம்ம வீட்டுல நல்லா ரிலேக்ஸ்
இதுல பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் அதுல இன்குளூடான்னு கொஞ்ச செக் பண்ணி பாருங்களே அங்க இருந்துச்சுனாலு அதுவு ரொம்ப நல்லது
ராமேஸ்வரம் போ மாட்டாங்கன்னு நெனைக்கிறேங்க இங்க சொல்லல ராமேஸ்வரம் போறத பத் எதுவு சொல்லலைங்க
ம் இந்த மதுரை சைடு இருக்குலீங்களா நாங்க ஒரு தடவ போயிருந்தங்க நாங்க காலேஜ் படிக்கும் போது டூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க அதுல போயிருந்தங்க மதுரை வழியா போயிங்க மதுரை ராமேஸ்வரம் ஆ ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வந்தோங்க அங்க வந்து எங்களுக் கு கொஞ்ச ஸ்பெஷலுங்களா எங்க காலேஜ்ல இருந்து கொஞ்ச ஸ்பெஷலா கூட்டிட்டு போனாங்க அது ஒவ்வொரு கோயிலுக்கும் போம்போது என்னன்னா அந்த மெ அந்த பூசாரி எல்லா இருப்பாங்கலங்க அந்த இன்சார்ஜ் கிட்டயே பேசிருவாங்க ஸ்ட்ரைட்டா பேசிங்க நம்மள வந்துக் என்ன சொல்றது கருவறைக்கே அங்கேயே கூட்டிட்டு போயீங்க பக்கத்துல நிறுத்தி அந்த கோயிலோட ஸ்பெஷல் எல்லா நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்கள நம்ம ஒர் புதுசா ஒரு கோயிலுக்கு போறோனா அது என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லங்களா அந்த கோயில்ல என்ன ஸ்பெஷல் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளுங்கறது எல்லா எங்களுக்கு சொல்லுவாங்க சொல்லும் போது ரொம்பவுமே நல்லா இருக்கும் ச்ச இப்பேற்பட்ட கோயிலுக்கு நம்ம வந்திருகோமா அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் வந்துருங்க
சேர் சரிங்க
ம் ம்
திருச்செந்தூர்லேங்க குளிச்சுட்டு த ஆ சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்
திருச்செந்தூர்லிங்க குளிச்சுட்டு சாமி கும்புட்டுங்க அப்பற இது கன்னியாகுமரி போயு ஒரு நாள் நாங்க தங்குற மாரிங்க திருச்செந்தூருல ஒரு நாளு கன்னியாகுமரியில இன்னொரு நாள்
சேரிங்க சரிங்க
இந்த சூரிய உதயம் ஆகுறத வந்து பாக்குறது ஒரு ஸ்பெஷலுங்க
அப்போ திருச்செந்தூர்ல தங்க வேண்டிய அவசியமில்லேங்களே அங்க கெ அங்கிந்து கெளம்பி போனாதா அப்பற காலைல சூரியோதயம் பாக்க முடியு
இல்ல அங்க கடல்ல குளிச்சுட்டு இப்ப காலையில நைட்டு் கிளம்பனம்ன்னா காலையில போய் சேந்துருவோ
ஓகேங்க ம்ம்
கடல்ல குளிக்கறத அங்க மெயினாங்க கடல்ல குளிச்சுட்டு அப்பற கோவில்ல போய் சாமி கும்புட்டு
ம்
அப்பறொ அங்க ஏதாவது சுத் பிளேஸ் இருந்தா சுத்தி பாத்துட்டு இல்ல அப்டின்னா கூட அங்க தங்க வேண்டிய அவசிய இல்ல அதாவது நைட்டு நேரமா போயிட்டு அங்க தங்கணும்னு சொன்னாங்க ரூம் போட்டு இல்ல இன்னு கொஞ்ச காலையில நேரமா போயிட்டுன்னு வச்சுக்கோங்களே டேரெக்டா போய் குளிசிட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு போயிக்கலாம் கன்னியாகுமரி
ஓ சேரிங்க சரிங்க ம்
ஒரு ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும்
ஆ சேரிங்க சரிங்க ஃபுட் எல்லா அவங்க அரேஞ்ச் பண்ணிக்குவாங்களா மூணு நேரத்துக்குங்க
ஆ ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு வேன்னுனா பண்ணிக்கலாம் இல்லன்னா நம்ம வெளியே நம்ம கொண்டு போய் சாப்பிடனாலும் சாப்பிட்டுக்கலா இல்ல தனியா கடையில போய் சாப்புடறனாலும் சாப்புட்டுக்கலாம் அவங்க ஃபுட்டூ இது பண்ணி தரனு தா சொல்லிருகாங்க அதுக்கு நம்ம சேத்தி பே பண்றனா பண்ணிடலா
இங்க எங்க ரிலேட்டிவ்ங்க பக்கத்துல இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா காசிக்குப் போயிருந்தாங்க ரெண்டு பேரு ஹஸ்பண்ட் ஒயஃப் ரெண்டு பேர் போயிருந்தாங்க பத்து நாள் டூருங்களாட்டு இருக்குதுங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரைனே ஃபுல்லா அந்த ஒரு பேக்கேஜ்ன்னு வச்சுக்கோங்ள நம்ம பண மட்டு கட்டிட்டா போதுங்க அ ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சாயிரூபா அத்த சொன்னாங்க அது இது மட்டு முப்பத்தஞ்சாயிரங்க பத்து நாளைக் போற வழியில அந்த வேற வேற கோயிலெல்லா இருக்கும்லங்க அங்கல்லாமே போயிருக்கறாங்க இதுல என்னன்னா ஃபுட்டு் வந்து அது அதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குதுங்ளாமா ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு நாலு பேரு பாத்து க்கறாங்ளாமா புரிஞ்சுதுங்களா ஒரு பாக்ஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட்க்கு நாலு பேருக்றாங்களாமாங்க பாத்துக்கறக்கு எல்லாரு சாப்ட்டாங்ளா இல்ல அவுங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்டின் சொல்லி பாத்துக்கறக்கு நாலு பேரு க்காங்களாமாங்க ஒவ்வொரு பாக்ஸுக்கு நால் நாலு பேரு இருக்கராங்க ஒரு ட்ரையின்ல அ எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி நம்ளோட உணவுகள் தா வந்து தயாரிக்கிறாங்ளாங்க ஏனா நார்த் சைடெல்லா போம்போது அங்க எதுமே நல்லா இருக்காதுங்ளாம்மா சாப் பருக்கு சும்மா வறண்டு போன ரோ டி தோ சப்பாத்தி அப்டித்தா தராங்கன் சொன்னாங்க இது வந்து இவுங்ளே ஆள் கூட்டிட் போறதுனால இவுங்களே தயாரிச்சு குடுத்தர்றாங்க எங்க போனாலு அந்த ட்ரைன் அவுங்களுக்காகவே நிக்குதுங்க புரிஞ்சுதுங்ளா
ஓ
ஒரு எடத்துலந்து இன்னொரெடத்திக்கு இப்போ கூ இங்க இப்ப இங்க எறக்கி உட்டாங்கன் வச்சுக்குங்க அந்த கோயில்லெல்லா போய் பாத்து முடிச்சுட் திரும்பி வர அந்த டைம் சொல்லிருவாங்க அந்த டைம் ஆனா நம்ம அங்க வந்தரணு எட்டு மணிக்கு ட்ரைன் பொறப்படும் அப்டின்ட்டாங்கன்னா நம்ம அதுக்குள்ள எங்கிருந்தாலு வந்து சேந்தரோன் வைங்ளே
ஓ ஹோ சேரி சேரி அங் போய் பிரிஞ்சுக்லா பிரிஞ்சு போய்க்லா
என்னங்க
அங்க போய் பிரிஞ்சு போயிக்லா இல்லைங்ளா ங்கோ
ஓ அது நம்ம சௌரியந்தா ஆ ஆமாங்க அதே மாரி டாய்லட் ஃபெசிலிட்டியுமே காலைல ஒர் தரவ ஈவினிங் ஒர் தரவ கழுவி விட்டறாங்களாமாங்க அவுங் சொல்றத பாத்தா ம் இது ஒரு நல்லாருக்லங்க இந்த பேக்கேஜ்ஜு
ஆ நல்லாருக்குதுங் பரவால்ல அமௌண்ட்டே போனால் வெளில போயி நம்ம ரிலாக்ஸா ச் நமக்கு எல்லாமே கிடைக்குதுனா டென்ஷன் இல்லாம சுத்தி பாத்துட்டு வர்லா
அது வந்துங்க இப்போ வயசா ஓரளவு வயசுல இருக்கறவங் வந்து பாத்தீங்ன்னா நம்மள யாராது கூட்டிட்டு போகணு அப்டின் தா நம்ம எதிர்பாத்துட்டு போகாம இருக்குறோ இல்லைங்களா இ இது வந்து என்னனா இத ரொம்ப கேர் பண்ணி ஒரு டாக்டர்லா கூட உள்ள இருக்காங்களாமாங்க அ அந்த மாரி போறாங்க ஏதாவது எமர்ஜென்சி தேவைனா எதுனாலு உள்ள வச்சிருக்கறாங்க போல இருக்குங்க ஆ இப்ப இப்ப வயசானவங்கள போறக்கு தயங்குறாங்க இல்லேங்ளா அப்ப நம்ம பசங்க இருந்தாதா கூட்டிட் போனு நம்மள ஒரு ஆள் தனியா கவனுச்சுக்கணு அப்டின்ட்டு போறக்கெல்லா யோசிப்பாங்க சாப்பாடு அங்க செட் ஆகுமா இல்லையான்லா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெசிலிட்டிஸுமே கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்களே
ஓ சேரி சேரிங்
இது வழக்கமா இந்த ட்ரைன் போறதுனால அந்த மெயின் அந்த எடத்துலயுமே வந்து ஃபர்மிஷன் வாங்கி குடுத்தாங் நீங் போய் பாத்துட்டு வந்துக்கோங்க அப்டிங்கிற மாரி ன் நேரா போனாங்னா சாமி பாத்து சாமி உம்ட்டுட்டு வந்தறாங்க அந்த மாரி
ரெகுலராவே போகுதுங்ளா அந்த ட்ரைனு
அது ரெகுலராவே போகுதுங்ளாமா
ஓ அவுங்கவுங்க இஷ்டப்பட்டவுங்க போயி சேந்து பண்ணிக்லா
ஆமா ஆமாங்க ஒரு ஆளுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரன் வைங்ளே
ஏ டு இஜெட்டு செலவு மீதி செலவுல நம்ம பாத்துக்கணு
அது வந்து நம்ம அந்த மூனு நேர் சாப்பாடு குடுத்தறாங்க
ஓஹோ
ஃப்ரெஷ்ஷா அப்பவே தயாரிச்சு குடுக்குறதா அது ஸ்டாக்ல்லா கிடையாதுங்க நம்ம ஊர் முறைப்படி காலைல ஒரு தடவ மத்தியான ஒரு தடவ சாய்ந்தரோடது ஸ் தயாரிச்சு குடுத்தறாங்க அதுக்குள்ளறேயே வந்து சமையல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா டிரெயின்க்குள்ளயே சமச்சடுறாங்க
சேரி சேரிங்க இப் நம் வெளில இறங்கி போயிட்டாங்கனா அப்புற என்ன பண்ணுவாங்க
என்னங்க
வெளில ட்ரெயின் விட்டு எறங்கி நம் வெளில சு கோயிலுக்குல்லா போயிட்டோம்னா அப்புற திருப்பி எப்பிடி அங்க சாப்பாடுறக்கு அவுங்களுக் க்கு
அந்த டைமுக்கு வந்துரதாங்க அது நம்ம இஷ்டோ சாப்புறதுனா சாப் புலா அது கோயில பொறுத்து நம்ம சொல்ல முடியாது இல்லீங்களா டைம்ல கூட்ட இருக்கு அது நம்ம பாத்துக்கணு ஆனா அங்க வெளில சாப்பாடு சுத்தமாவே நல்லா இல்லீங்களா ட்ரெயின்ல தயாரிக்கிறது நல்லாருக்குன்னு சொல்றாங்க
சேரிங்க
ம்
ம் போவாங்க இனி காசி போ வேண்டிய நாள் எல்லா இன்னு நெறைய இருக்குது
ஆமாங்க எல்லா வேலையு முடிச்சுட்டுங்க பசங்களுக்கெல்லா கல்யாண பண்ணி வச்சுட்டு அப்புற நம்ம மெதுவா போகலாங்க அதுவு ஒரு வகையில அது ஒரு மாதிரி இல்லங்க
ஆமாங்க அது ஒரு அதுதாங்க நம்ம இப்பல்லா எங்கியு போ முடியாது நம்ம கொ கொழந்தைகள கூட்டிட்டு போற மாரி பிளேஸுக்குத்தா போ முடியு
ம் இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தா எல்லாத்துக்காக மேரேஜ் எல்லா பண்ணி வச்சுட்டுங்க செட்டில் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மது அதுக்கப்புறமும் பணம் சம்பாதிக்கணுங்கறதெல்லா இருக்கக்கூடாதுங்க எங்கினாலு நெனைச்சோமா நாலு பேரு நம்ம கெளம்பிர்லா ஒரு நாள்னாலு ஒரு நாள் காலையில போயிட்டு சாய்ந்தர வர மாரி எல்லா பக்கமு போகலாங்க அதுதா லைஃபுங்க சும்மா அப்போவு போய் நா ஆஃபிஸே போவேன்லா நீங்க சொல்லிறாதீங்க அதெல்லா பசங்க பாத்துப்பாங்க அவ்ளோதா நம்மளோட லைஃப நம்ம வாழணு இல்லீங்களா
ஆமா இழந்துட்டோம்னா கெடைக்காது திருப்பி
கண்டிப்பாங்க
ம்
எல்லா போலாங்க நம்ம மாசத்துல ஒரு தடவையாது போலாங்க ம்
ஆமா
மந்த்லி ஒன்ஸ் ஒரு தரவையாது போலாங்க
ஆமா முதுமையில இப்ப வந்து யோசிக்கும் போது ஸ்வீட் மெமரிஸ் நெறைய இருக்கணு அப்பதா நல்லாருக்கு
ஆமா ஆமாங்க என்னடா வாழ்க்கைங்கிற மாரி ஆயிரு ம் நானும் பசங்கட்ட சொல்லுவங்க ம்
இன்ன ம் போலாங்க ஆ இது எப்ப போக இது பண்றாங்கன்னு சொல்ற பசங்களுக்கு லீவ் அப்பதா பிளான் பண்ணுவாங்க டூரு ஏன்னா இங்க நெறைய அப்டிதா கொழந்தைகளோடதா கூட்டிட் வருவாங்க
ம் சேரி நீங்க சொல்லுங்க நம்ம நீங்க இல்ல பேர் குடுத்துக்கோங்க
ஓகேங்க ஆ எல்லாரு வ நாலு பேர் டிக்கெட் போட்ருலாங்களா
ஆ போட்ருங் போட்ருங்க
ஓகே ஆ சேரிங்க நா போட்டுட்டு சொல்ற எவ்வளோ என்னன்னு சொல்ற சேரிங்க ஓகேங்க பாய்ங்க ம் சேரி
பாய்
ரி